கேக்துங்ளா பேசலாமா
இப்போ என்ன பண்ணணு ஆ எப்டி நமக்கு பேமென்ட் வரு அ சொல்லுங்க தோழி
ஆ தோழி என்ன பண்றீங்க சாப்ட்டீங்ளா
ஆ சாப்பாடெல்லா ஆயிடிச்சி தோழி சாப்ட்டாச்சி இப்ப தோ டீ போட்டு டீ சாப்டனு ஆ அதெல்லாம அப்றோ பாத்தீங்கனாக்கா வெளியில எங்கேயாது போகலா அப்ப ஈவினிங் டயத்தில வெளில எங்கேயாது கோவிலுக்கு போகலா அப்டின்ற மாதிரி ஒரு ஐடியால இருக்றோ
ஆமா இன்னைக்கு விடுமுறை நாள் இல்லயா கண்டிப்பா கண்டிப்பா போய்ட்டு வாங்க
ஆமா தோழி வீட்லே இருக்கறது வந்து நமக்கூ கொஞ்சோ அ அதாவது வீட்லே எவ்ளோ நேரோ ஒக்காந்துக்கிட்டு ஒர்த்தர ஒருத்தரு மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டுதா ஒக்காந்துட்டு இருக்றோ ஸோ அப்டே கெளம்பி கொஞ்ச வெளில போய்ட்டு அப்டே இருட்டு நேரத்துல வரு வீட்டுக்கு அப்டின்ற மாரி யோசிச்சு இருக்கோ அ வ வெயில் காலங்கறதுனால தா நமக்கு காலைல ஒரு குளியல் நைட்டு் ஒரு இருண்டு ரெண்டு போயிட்டுருக்கே
ஆமா ஆமா
ஆ கொஞ்ச கொஞ்சொ வெயில் தணியட்டு ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப நேரோ ஆகல இன்னு கொஞ்சோ அதாவது நம்மகோயிலுக்கு போறோ அப்டிங்கும்போ கொஞ்ச இன்னு கொஞ்சொ வெயில்லாம இருந்ததுன்னா சுத் தி பாக்கறதுக்கு நமக்கூ கொஞ்சோ ஈஸியாருக்கு இல்லைங்களா
ஆமா ஆமா
அ சோ அதனால கொஞ்சோ வெயில் தணியட்டு அதுக்கப்றோ போகலா அப்டின்னு நெனச்சுக்கிட்டு இருக்றே நீங்க தோழி எதூ என்ன எதோ பிளான் எதும் வச்சிருக்கீங்களா இல்ல எப்டி
நா இந்த கோடயிலு நெறையா எடத்துக்கு போயிட்டு வந்துட்ட தோழி அதனால இன்னிக்கு எந்த ப இதுவு பெருசா இல்ல எந்த பிளானு பெருசா இல்ல இ பாத்தீங்னா என்னோட வீட்டுக்காருமே இங்க இல்ல ஊருக் போயிட்டாரு அவரு வந்துதா என்ன அழச்சிட்டு போற மாதிரி இருக்கு அதனால இன்னிக்கு நானு நா எங்கேயுமே இன்னிக்கு வெளில போகல அது மட்டுமில்லாம எனக்கு வீட்டு வேலயே இங்க கரெக்டா இருக்கு காலைல எழுந்திருக்கிறதுலேந்து நைட்டு தூங்குற வரைக்குமே நேரோ கரெக்ட்டாருக்கு நீங்க பாத்தீங்னா எப்டி தோழி உங்களோட வீட்டு வேலை ல்லா எப்டி எந்த டைம்லலா செய்வீங்க நேர வச்சு செய்வீங்ளா இல்லனா ஒங்களுக்கு ஏத்த ஏத்த மாதிரியான டைமெல்லா எப்டி தோழி மாத்தீப்பீங்க
எனக்கு ஏத்த என்ன நேரத்துலதா நா மாத்திப்ப ஏ ந நம்ம இப்ப காலைல எழுந்திர்க்கிறோ அப்டிங்குபொழுது நம்ம காலைல எழுந்திருச்சு வாசல் தெளிச் சி அதுக்கொரு கோலத்த போட்டுட்டு அதுக்கப்றோ நம்ம அத நாங்க இருக்கிறது வந்து மாடில இருக்கிறோ அப்டின்றதுனால அந்த படிக்கட்டு எல்லாமே அத ரெகுலரா அத சுத்தம் செய்ய வேற ஒரு சூழ்நிலையில இருக்க வேண்டியதா இருக்கு மாடிப்படிய எல்லா கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்றோ வீட்டுக்குள்ள எல்லா கொட்டி அதெல்லா முடிச்சுட்டு அதுக்கப்புறோ ந க கால்ல எழுந்தோனே மொதல்ல குளிச்சர்ரோ அந்த வேலைய முடிச்சர்ரோ அதுக்கப் அப்றோ இப்டியே அடுத்த அடுத்த வேலைகல கொண்டு வந்தம்னா காலை உணவு செஞ்சு முடிச்சு அவங்களுக்கு சாப்பாடுல்லா குடுத்து திரும்ப அந்தோட பாத்தரத்த எல்லா கழுவிவச்சுட்டு அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரோ நமக்கு டைம் இருக்கு சோ அந்த டையத்துல அப்டி பாத்திங்கனா நம்ம துணி கிணி எதூ துவைக்கணு மிஷின்ல போடணு கொல்லணு அப்டின்னா அந்த வேலைய முடிக்கறதுக்கு நமக்கு அதுக்கு கொஞ்ச நேரோ சரியா இருக்கு அத முடிச்சு அடுத்தது நம்ம வந்து மதிய சாப்பாட்டுக்கு நம்ம வந்தர்றோ மதியான சாப்பாடு வந்து ச அத ரெடி பண்ணவே அது ரெண்டு மண் நேரோ அதுலே போயிருது முழு சா ரெண்டு மண் நேரோ போய்டுது அத முடிச்சுட்டு அத சாப்ட்டு அத கழுவிவுலிய எல்லா வச்சுட்டு பாத்தம்னாக்கா அடுத்து துணி காஞ்ச துணி எடுத்து மடிச்சு வக்கிறோமா அதெல்லா மதந்து எல்லா முடிச்சு வச்சுட்டம்னாக்கா அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா அப்டியே பொழுது போய்டுது இல்லையா அந்த ஈவினிங் வந்துருது நம்ம ஈவினிங் டீ போட்றது அந்த மாரி பாத்தினா சாய்ந்திர பாத்தீங்கன்னா ஒரு ஆறு டு ஏழு நம்ம கொஞ்ச ஃப்ரீ டைம் இருக்கு அதிகபட்ச அஞ்சு டூ ஆறு ஏழு இந்த டையத்துல திரும்ப திரும்ப நைட்டு சாப்பாடு அப்டியே நமக்கு இப்டியே போயிட்டு இருக்கு தோழி வாழ்க்க
கண்டிப்பா கண்டிப்பா தோழி இப்ப நா எப்டி என்னோட நேரத்த வந்து சரி பண்ணிப்ப அப்டினா காாலைலயே எழுந்திருச்சிருவ தோழி கால்ல ஒரு ஆறு மணிக்குலா எழுந்திருச்சிருவ எழுந்திருச்சி வாசல் கூட்டிட்டு கோலம் போட்டுட்டு அ கொள்ளைய எல்லா இருக்குங் எங்க வீட்டுக்கு பக்கத்துல அந்த கொள்ளை எல்லாத் என்மே கூட்டிட்டு அ நாங்க வந்து விறகு அடுப்புலதா சமைப்போ இது பாத்தீங்ன்னா இப்ப எரிவாயு தட்டுப்பாடா இருக்கு இல்லையா அதனால நாங்க பாத்தீங்ன்னா விறகு அடுப் பளதா சமைப்போ விறகு அடுப்புல அந்த மு நேத்தி செஞ்ச சாம்பல் எல்லாமே இருக்கு அப்டியே அந்த சாம்பால் எல்லாமே எடுத்துட்டு அடுப்ப நல்லா கழுவிட்டு சாணி இருக்கு இல்லையா மாட்டோட சாணம் இருக்கு இல்லையா படிவு அத வச்சு அத நல்லாத்தையு கிளீன் பண்ணிட்டு அந்த சாணத்த தெளிக்கணு அதுல தெளிச்சுட்டு அது மேலையுமே வந்துட்டு மொழுகணு நல்ல திக்கா கரச்சிட்டு அதுக்கப்புற வந்து நாங்க கோலம் போடுவோ அதுல கோலம் போட்டுட்டு எரிவாயுவ நாங்க வந்து டீ போடுறதுக்கு தோச ஊத்துறதுக்கு மட்டு ட்டுந்தா வந்து உபயோகப்படுத்துவோ அப்பற கால்ல எழுந்தச்சோடனே போயிட் ஆ கால்ல எழுந்திருச்சு போயிட்டு டீ போட்டுட்டு வச்சுட்டு நானுமே டீ குடிச்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷ பாத்தீங்கன்னா ஃபோன் யூஸ் பண்ணுவ எதாது மெசேஜ் வந்திருக்கா வாட்ஸ்அப்ல அ குழுலேருந்து எதாது முக்கியமான மெசேஜ் எல்லா வந்திருக்கா எல்லாமே செக் பண்ணுவ செக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா வீடு வீட்டுக்குள்ளார போய்ட்டு கிளீன் பண்ணுவ வீடு கூட்றதா இருக்கட்டு இல்ல ஸ் ஸ்லாப் வந்து தொடைக்கிறதா இருக்கட்டு டிவி தொடைப்ப அந்த சிலிண்டரு அந்த கேஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கிளீன் பண்ணுவ நடை பாத்தீங்கன்னா அந்த அடுப்பு வந்து தொடைப்பே ஏனா எனக்கு
ம்
சொல்லுங்க தோழி எனக்கு வந்துட்டு இந்த ஒரு சொட்டு அந்த இதுல கொழம்பு சிந்திருந்தா ஆமா அது வந்து எனக்கு புடிக்காது ஆமா நா பாத்தீங்கன்னா அத டெய்லியுமே நா வந்து கிளீன் பண்ணிட்டே இருப்பே எப்பல்லா அதுல வந்து சாப்பாடு சிந்துதோ அப்பெல்லா வந்து அத நா தொடச்சிக்கிட்டே இருப்பே அதுவ அது வந்து ஒரு வியாதியாவே போய்ச்சு
நானுமே அப்டிதா தோழி அதாது நம்ம வந்து அப்பப்ப செய்யு போழுது கொட்டுது சிந்துது அப்டின்னா அப்ப நம்ம தொடைக்கிறதுங்கறத விட இப்ப நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியுமே நா எல்லாத்தையு அள்ளி போட்டு அந்த அடுப்பெல்லா சுத்தமாக கழுவி வச் சிட்டு படுத்தாத தா எனக்கு வந்து அன்னைக்கு பொழுது அந்த சமையலக்குள்ள போயிட்டு வந்த ஒரு திருப்தி வேல முடிஞ்சிச்சு அந்த எடத்துல அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லன்னா எனக்கு இந்த வேல அங்க ஒரு நின்னுட்டு இருக்கு இந்த வேல அங்க நின்னுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு யோசனைகளோட இருக்கணு
ஆமா நா அப்டி கெடையாது இப்போ சாத வைக்கும் போது அந்த சாத பொங் கி அந்த அடுப்புல ஊத்துனாலுமே நா அந்த சாதத்த தூக்கி அந்தாண்ட வச்சுட்டு அந்த அடுப்ப கிளீன் பண்ணாமா கிளீன் பண்ணிட்டு திருப்பி அந்த சாதத்த தூக்கி அதுல வைப்ப அப்டி இருந்தா மட்டுந்தா எனக்கு திருப்தியா இருக்கு ஆனா நான் நைட்டுமே வந்துட்டு அத தொடைப்ப அப்புறோ காலேல சாப்பாடு வீடு எல்லாத்திமே வந்து கூட்டிட்டு தொடைக்க வேண்டியதுலா தொடச்சிட்டு ஆ டி வி வந்து நான் டெய்லியுமே தொடப்ப தொடச்சிட்டு காலேல சாப்பாடு ரெடி பண்ணுவ ரெடி பண்ணி வச்சுட்டு போய்ட்டு குளிச்சிட்டு வருவ குளிச்சிட்டு துணி எல்லாத்யு கையாலதா தொவப்ப மிஷின் இருக்கு இருந்தாலு எனக்கு மிஷின்ல போட்றதுக்கு பிடிக்காது அதுல வந்து அழுக்கு சரியா போக மாட்டேங்குதுன்னு
துணியு வந்து நம்ம வந்து மிஷின்ல போட முடியாது இல்லையா தோழி அதாவது பெரிய பெரிய துணிகள் அதாவ்து இந்த பெட்ஷீட்டா இருக்கட்டு இந்த மத்தபடி பெரிய டவல் அந்த மாரி இருந்ததுனா நம்ம தூக்கி மிஷின்ல போடலா ஆனா மத்தபடி நம்ம புள்ளைங்க பயன்படுத்துறதா இருகுட்டு இல்ல இந்த பிள்ளைங்குளோட இன்னரு மத்தபடி வேற நம்மளுடைய பா துணிகளா இருக்கட்டு அதெல்லா வந்து நம் மிஷின்ல போட முடியாது இல்லையா அதெல்லா நம்ம வந்து தொவைக்கதான வேணம் ம் முக்கியமான ம பெரிய பெரிய துணிகள மட்டுந்தா மிஷின்ல போட்டு எடுக்குறது எல்லா துணியு போட்டு மிஷின்ல போட்டு எடுக்க முடிய மாட்டேங்குது
ஆமா அதனால நான் மோஸ்ட்லி வந்து மிஷினே யூஸ் பண்றது இல்ல எல்லாமே கையாலயே தொவச்சிட்றது தொவச்சிட்டு அத காய வச்சுட்டு அதுக்கப்றோ வந்து கால்ல சாப்டு கோவில் இருக்கு இங்க ப பக்கத்துலயே கோவிலுக் போய்ட்டு வந்து காலேல சாப்டுவ சாப்டுட்டு ஒரு ரெண்டு நிம்ஷோ போல உடக்காந்துருப்ப உக்காந்துட்டு நான் வாசல்லதான் எப்பமே உக்காந்திருப்பனா ரோட்ல வந்து நெறைய தெரிஞ்சவ்ங்ளா போய்ட்ருப்பாங்களா அவ்ங்ட்ட எல்லாமே பேசுவ பேசிட்டு ஒரு பதினோரு மணி போல வந்துட்டு திரும்பி டீ போடுவ டீ போட்டு குடிச்சிட்டு மதிய சாப்பாடு என்ன ரெடி பண்ணுறதுன் யோசிப்ப யோசிச்சு பாத்தீங்னா பணண்டு மணிக்கு ஸ்டாட் பண்ணனா ஒரு மணிக்கெல்லாமே முடிச்சுருவ சாப்பாடு வேலைய இல்னா பணண்ட்ரைக்கு கூட முடிச்சிடுவ ஏனா நான் மூணு அடுப்புயு பயன்படுத்துறன்ல ரெண்டு சிலிண்டர் அடுப்பு ஒரு வெறகடுப்பு
ஆமா
அத பத்த வச்சு முடிச்சுருவ நா கடக்கடன்னு வேலைய முடிச்சுடுவ முடிச்சிட்டு சாப்ட்டுட்டு யாராவ்து வந்தா அவுங்குளுக்கு சாப்பாடு போட்டுட்டு திருப்பியு கொஞ்ச நேரம் படுப்ப படுத்துட்டு அதுக்கப்புறோ துணி எல்லாமே காஞ்சிருக்கு எடுத்துட்டு வந்து போட்டு மடிப்ப மடிச்சு எல்லாத் தியு அந்தந்த ரேக்ல வச்சுட்டு அ ஒரு திருப்பியு வாசல் கூட்டுவ வாச தெளிச்சு கோலம் போடுவ கோலம் போட்டுட்டு மறுபடியு வந்துட்டு டீ போடுவ அதுக்குள்ளயுமே பால் வந்திருக்கு வந்துட்டு டீ போடுவ டீ போட்டு எல்லாருக்கு குடுப்ப குடுத்துட்டு நானு குடிச்சிட்டு செத்தத நேரோ உக்காந்துர்ப்ப மணி ஆறாய்டு அதுக்கப்புறோ கோவிலுக்கு கோவிலுக் போவ வந்து வீட்ல போய் சாமி கும்டுவ சாமி கும்டுட்டு மேலே போவோ நாங்க எங்க வீட்ல நெறைய பூச்செடியெல்லா வச்சுருக்கோ அந்த பூச்செடில இருக்குற பூவு எல்லாவெமு பிச்சிட்டு வருவோ பிச்சிட்டு வந்துட்டு கட்டுவ கட்டிட்டு தலைக்கு வப்ப சாமிக்கு வப்ப அந்த மாதிரி போய்ட்ருக்கு என்னோட இது அதுக்கப்றோ பாத்தீங்னா ஏழு ஏழ்ட்ரை ஆய்டு ரெண்டு நாடக பாப்பே
ஒ சீரியல்
பாத்துட்டு சீரியல் பாக்கற பக்கோ ரொம்பல்லா பாக்க மாட்டா ஒரு ரெண்டு சீரியல் என் மாமியார் பாத்தாங்னா அவுங்க கூட உக்காந்து பாக்குறது
அது என்னமோ உண்ம தானே தோழி நம்ம வந்து ஒரு த்தவங்க வீட்டுல பாக்கறதுனால அவுங்க கூட சேந்து உக்காந்து பாக்குறோ நம்ம தனியா இருக்கு பொழுது நம்ம வந்து பெருசா அத ஒன்னு பெருசா பாக்குறதுக்கு ஒண்ணு வேல கெடையாது பாருங்க நம்ம ஏதோ ந மத்தவங்க யாரோ உக்காந்து வீட்ல பாக்கறாங்க நம அம்மா பாக்கறங்க நம்ம மாமியார் பாக்கறாங்க அப்டிங்கற பொழுது நம்ம அதுல உக்காந்து சேரி ரெண்டு பா பாக்குறதுக்கு தா நானு அப்டிதா இருந்தே அங்க வந்து சும்மா வீட்டல யாரு பாத்தாங்க அப்டின்னா நா பாப்பே எனக் குனே உக்காந்து பாத்துக்கு பாக்குற காலம்ல போய்டுச்சு நால்லா ரொம்ப நாள் ஆய்டுச்சு எனக்கு சீரியல்லா பாக்கணு அப்டின்ட்டு அது அடுத்துடுத்து நமக்கு வீட்டு வேலையே நேரோ சரியா இருக்கதுனால நா அந்த சீரியல் பக்கமே கொஞ்ச நாள நா போறதில்ல எல்லாத்தையு அப்டியே ஒதுக்கி வச்சிருக்கே இப்போதைக்கு வேணா அது பாக்கறதுனால என்ன வர போது அப்டின்ற மாரி ஒதுக்கி வச்சிருக்கே
ஆமா அது இல்லைன்னா நம்ம வேற எதாவ்து வேலைகல்லா செய்யலா வீட்டுல தையல் தைக்கிறதா இருக்கட்டு கூட பின்றதா இருக்கட்டு
ஆ கண்டிப்பா தோழி இப்ப நா உங்களுக் கு ந ந மீண்டு உங்களுக்கு நா அழைப்பு வைக்கிறே கூட பின்றத பத் தி உங்களுக்கு தெரியுங்ளா
தெரியு தோழி நம்ம அடுத்த அழைப்புல கண்டிப்பா கண்டிப்பா தோழி ஆ கண்டிப்பா தோழி நன்றி தோழி